ஹலோ
அல்லோ எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே பா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்கே
ஒன்னு இல்லப்பா இப்ப வந்து நமக்கு வந்துட்டு அ கொழந்தெங்களுக்கு வந்து இப்போ இப்ப காலேஜ் படுச்சுட்டு முடுச்சுட்டு இல்ல டென்த் பிளஸ் டூ இதெல்லா தாண்டி வராங்கன்னு வெச்சுங்களே இந்த ஏ ஐ பத்தி படிச்சுக்குங்க ரொம்ப நல்லது ஃபியூச்சர்ல நறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அந்த மாதிரில்லா சொல்றாங்கல்ல அத பத்தி உங்களுக்கு எதாது தெரியுமா
கண்டிப்பாங்க நறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஸ்கூல்லியு கூட வந்துருச்சு ஏ ஐ கூல் படிக்கிற கொழந்தெகளுக்கு சொல்லி குடுத்துட்ருக்காங்க ஏ ஐ லயே நறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா கோர்சஸ் எல்லா நறையா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஏ ஐ ரிலேடட்டா நறையா வர்க் ஃப்ரம் ஹோம் எல்லா நறையா வந்துருச் சு ஏ ஐ லயே பாத்தீங்கன்னா இப்ப ஏ ஐ படிச்சுட்டா இன் ஃபியூச்சர்ல வந்து ஒரு பத்து பத்னஞ்சு வர்ஷத்துக்கு வேலைக்கான ப்ரச்சனையே இல்லன்னு சொல்லலா ஒரு ஒரு காலத்துல வந்து ஐ டி ல எல்லாருமே போய் விழுந்தாங்களே டெஸ்டிங்கு அதுக்கப்புறமா நெட்வொர்க்கிங் அது இதுனு ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் போனாங்களே இப்ப எல்லாருமே அவுங்க எல்லாருமே அதுல இருந்து ஜம்ப் ஆகுறாங்க இங்க‌ஏனா நெறைய கம்பெனில இருந்து வேலைய விட்டு தூக்குறதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஏ ஐ னால தான்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ ம்
கரெக்ட்டு தா நீங்க சொல்றது ஏன் பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லயே பாத்தீங்கன்னா ஏ ஐ வந்ததுனால ஒரு ஒண்ணு இல்ல ஒரு நம்பர் நம்பளோட ஐ டி கார்ட் நம்பரோ ஏதோ ஒண்ணு நம்மளோட அடையாள அட்ட இருக்கும் பாத்தீங்களா நம்ம நாட்டுக்குன்னு அந்த நம்பர் போ போட்டாலே நம்ம நம்பர் போட்டாலே நம்பளோடஃ புல் ஹிஸ்ட்ரியுமே காமிச்சிருதா
ம்
அப்போ அவுங்களுக்கு வந்து லோன் தர்லாமா வேணாமா அப்டின்றத வந்து ஃபுல்லாவே அதுல வந்து பாத்ததுனால அந்த அதுக்கு சஷன்ல வேல செய்வாங்க பாத்தீங்களா அவுங்களுக்கு இப்ப வேல இல்லாம போயிச்சு
ஓகே ஓகே
ஆ அந்த மாதிரி வேல இல்லாது இப்போ ஒன்ற லட்ச நா அன்னைக் கூட ஒரு நியூஸ் ஒன்னு பாத்த ஒன்ற லட்சம் பேர் வந் து வேல செய்ற எடத்துல வந்து இப்போ எல்லாரையு எடுத்துட்டு ஐ டி ஃபீல்டுல இருக்கறவங்களயே நெறைய பேர் எடுத்துட்டு ஆ எழுவதாயிரம் பேர் போட்ருக்காங்களா
ஓ
அப்ப இதனால வேலை வாய்ப்பு எங்க இருக்கு இல்லாம தான போகுது
இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏ ஐ பத்தி படிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ் கோப் இருக்கு வேலைவாய்ப்பு நீங்க இல்லன்னு சொல்றது ஒரு வகையில உண்மதா ஏ ஐ படிக்கிறவங்களுக்கு இப்ப வந்து காலேஜ் முடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பசங்க முன்ன மாரி படிக்காம காலேஜ் முடிக்கிற பசங்களுக்கு ஏ ஐ சம்பந்தமா படிச்சாங்கன்னா நெறைய வாய்ப்பு இருக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிரச்சன இல்ல அது இல்லாம ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு வேலையில இருக்கவங்க வந்து ஏ ஐலயே நெறைய கோர்ஸ் எல்லா வந்துருச்சு அவுங்க வேலை க்கு சம்பந்தமான கோர்ஸே நெறைய வந்துருச்சு அத படிச்சா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லா இப்ப ஏ ஐ டப்பிங் வந்ததுனால நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லிங்களா ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்துட்டு ஒவ்வொருத்தங்க வாய்ஸ் பேசுவாங்க இல்லையா அவுங்கள வந்து இப்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி வேற ஒரு லாங்குவேஜ்ல இருக்கறது இப்ப வந்து மாத்துறாங்கங்கம் போது அந்த லாங்வேஜ்க்கு ஏ இன்னொரு ஒரே ஒருத்தங்க வாய்ஸ் குடுத்தா போது பத்து லேடி இருவது லேடி இருந்தாலுமே அந்த ஒரு ஹிந்திலேருந்து தமிழுக்கு மாத்துறாங்கன்னா அந்த ஹிந்திக்கு ஆ ஜஸ்ட்டு ஒருத்தங்க ஃபுல்லா பேசிட்டாங்கனா அந்த வாய்ஸ க்ளோன் பண்றாங்க எப்டின்னா ஆல்ரெடி இருக்க அந்த ஹிந்தி கூட இந்த தமிழ்ல பேஸ்ன இவுங்கள வந்து வச்சுட்டு இந்த வாய்ஸ் கூட அத ரெண்டையுமே மிங்கிள் பண்றாங்க மிங்கிள் பண்ணிட்டு அதுல ஒரு அவுட்புட் வருது இல்லையா அந்த வாய்ஸ தமிழுக்கு குடுத்துறாங்க அதுக்கு வந்து அந்த எடத்துல உக்காந்து பத் து ஆள் வந்து பத்து வாய்ஸ பேசணும்னு அவசியம் இல்ல டைம் எடுக்க தேவயில்ல மிஷின் வந்து ஒரு மண்நேரத்துல பண்ணி முடிச்சிருது அந்த எடத்துல மேன் பவர் இல்லேல்ல சொல்லுங்க
கண்டிப்பா இப்ப நம்ம ஏ ஐல வந்து நெறைய வந்து இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இது மாரி நெறைய சமூக வலைதளங்கள்லா வந்து பாத்தீங்ளா அதுல வந்து இந்த ஏ ஐ பேசற மாரி வீடியோஸ்லா நறைய ஏ வருது அப்போ அந்த அந்த வீடியோஸ்லா பாருங்ள ஒருமையிலதா பேசற மாதிரி இருக்கு ஏய் நீ என்ன சொல்ற அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம என்ன பேசுவோ வாங்க போங்க அந்த தன்ம இருக்கு அதுல அப்டியே நீங்க சொல்ற மாரி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ளுக் காட்டம்பொழுது அந்த ஒருமையோட பேசுற மாதிரி அந்த தமிழுக்குண்டான அந்த இதுவே மாறி போன மாரி இருக்கு இதெல்லா
அது நீங்க சொல்றது கரெட் தா நா இல்லன் சொல்ல மாட்ட ஏனா வந்துட்டு அதுக்கு எப்டி ட்ரெயின் பண்ணிருக்காங்ளோ அதோட அவுட் புட் அது குடுக்குது நம்ம வந்து ஒரு கொழந்த கிட்ட வந்துட்டு வா போ ன்னு பேசலா பெரியவங்ககிட்ட வாங்க போங்கன் பேசலா அது மனுஷங்களான நமக் க்கு தெரியு ஆனா அந்த ஏ ஐக்கு தெரியாது இல்லயா
ஆமா அதுதா பா இந்த மாதிரிதா இப்ப பேசறதுலயே வந்து நம்ளுக்கு இவ்ளோ நுணுக்கங்கள் இருக்கு இருக்கும் பொழுது அப்போ நம்ம டைப் பண்ணதோ இல்ல இது வேற ஏதாது அது சம்பந்தமான வேலைகள் செய்யும் போது அதவே நறைய விஷூவல்ஸ் தா வருது இப்போ ஒரு சில நேரத்துல இப்ப சு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்ள ஒரு போரே வருதுன் வச்சு இருங்கள அப்போ இல்ல ஒரு பெரிய இயற்கை பேரிடறே வருதுன்னா அப்போ நம்ளுக்கு அந்த நெட்ஒர்க்கே இருக்காது அப்போ அந்த மனுஷனோட அந்த மேன்வல்லா ஒர்க்கிங் தான தேவப்படு
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா நீங்க சொல்றது வந்துட்டு கரெக்ட் தா என்னன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மனுஷன வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஒரு ஒர்க் பண்றதுக்கு ஆகற டைம விட ஏ ஐயூஸ் பண்ணும் போது வந்துட்டு அது வந்துட்டு கம்மியா ஆகுதுன் சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குனா அது வந்துட்டு ஆ சொல்ல முடியாது இப்போ வாய்ஸ் டபிங்கே யூஸ் பண்றாங்கன்னா ஒரு ஹியூமன் பேசினாங்கன்னா அந்த இடத்துல வந்து ரியலா இருக்கு க்கு எமோஷனல் சிரிக்கிற எடத்துல அத எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அழுகற எடத்துல அத எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அது வந்து அந்த குரல் தா வந்து ஒரு படத்துக்கே ஒரு நாடகத் அதுக்கு குடுக்க கூடிய ஒரு உயிர்ன் சொல்லா அதுவே வந்து ஒரு மிஷின வச்சி அது ஏதோ கியாமுயான்னு பேசி அத வந்து நம்ம எப்டி மனுஷங்க பாத்து அக்செப்ட் பண்ணுவாங்க அது வந்து ஒரு உயிர் இருக் குமா அப்டின் கேட்டா அந்த எடத்துல இல்லன்தா சொல்லுவ அது இன்ன எந்த அளவுக் அவங்க பைன் டியூன் பண்ணி கொண்டு வருவாங்கன் தெரில ஏய் ஐ வந்துட்டு எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஒரு இதா குட் தருவாங்கறது அப்ப வரைக்கும் ஒரு புரியாத புதிர்னே சொல்லலா
ஆமா கண்டிப் என்னன்ன இப்ப நம்ம சாதாரணமா ஒரு ல்ல ஃபோன்லயோ இந்த மாதிரி டைப் பண்றதுக் நறைய வந்து இப்போ அவுங்கவுங் மொழி இது வந்து நா டைப் பண்றா மாரி பேடு குடுத்துருக்காங்க ஃபோன்ல அப்டி இருக்குற பட்சத்துல நம்ம என்ன பண்றோ டைப் பண்ணாங்க முக்கா வாசி வந்து வாய்ஸ் தா குடுத்து டைப் பண்ற மாரி இருக்கு அப்பற நம்ம தமிழு இப்ப நம்ம தமிழ்ல பேசுற அந்த தமிழோட நா போட்னுமா நீ போட்னுமா நமக்கே வந்து அந்த மேன்வுலா படிச்சிட்டு வந்தவங்களுகே ரொம்ப கஷ்டமாருக்கு அப்ப வரும் ஜென்ரேஷன் இந்த மாரி போச்சின்னா அவங்களோட சூழ்நில என்னவா இருக்கு அப்போ புல்லா வந்து இந்த மாதிரி ஏ ஐ இத வச்சி அவங்க காலத்த ஓட்டுற மாதிரி இருப்பாங்க
கண்டிப்பா நீங்க சொல்றது நூறு சதவீதம் கரெக்ட்டு மனுஷனோட சிந்திக்கிற திறமையே போயிரும் சொல்லலா இது வந்து கவர்மெண்ட்லயே ரூல்ஸ் போட்ருக்காங்க அந்த சேட் ஜி பி டி இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஏ ஐ பிளாட்பார்முல்ல வந்து அளவ் வா யூஸ் பண்ணணு அதிகமா யூஸ் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட மூளைக்கு சிந்திக்கிற திறம போயிரும் முன்னாடி அந்த காலத்துல ஃபோன்லா கையில இல்லாத போது அந்த செல்போன்லா இல்லாத போது எல்லாத்தோட பொ பத்து இருவது ஃபோன் நம்பர் நம்ம வந்து மெமரியா மூளையில வெச்சிருப்போ லேண்ட்லைன் கொண்டே இருக்கும் தெரியும் ஆனா இப் ப்ப நம்ம ஃபோன் நம்பரே நமக்கு தெரிய மாட்டேங்குது எடுத்து ஃபோன்ல சேவ் பண்ணி வெச்சிருந்தோனா பாத்து சொல்ற மாரியான நெலமதா இருக்கு இப்போ அப்படி இருக்கும் போது ஒரு ஆஃபிஸ்ல ஒரு லெட்டர் டிராஃப் பண்றதுல இருந்து எதுல இருந்துமே வந்து ஒரு சேட் ஜி பி டி ல இருந்துதா கான்செப்ட்டு இது நம்ப்ளுக் தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ் தெரியுதா ஹிந்தி தெரியுதா அல்த் டைப் பண்ணி வுட்டோம்னா இங்கிலீஷ் ப்ரொபஷனல் இங்கிலீஷ்ல எப்டி தரணுமோ அது குடுத்துருது நம்ம வந்து ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் யோசிக்கணுமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் யோசிக்கணுமா எதுவுமே தேவையில்ல அது என்ன குடுக்குதோ அத கண்ண மூடிக்கிட்டு தூக்கி அப்லோட் பண்ட்டு போய்கிட்டே இருக்காங்க இப்டிதா போதுன் சொல்லா
அந்த அந்த இதோட ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ப தமிழ்லனா வந்து அ பழைய கோயில்கள் எல்லாம் பாத்தீங்க னா தமிழே வேற மாதிரி இருக்கும் அப்புறோ எங்கப்பால்லா இருப்பார் பாத்தீங்க அவுரு எழுதுற்து வந்து வேற மாதிரி எழுதுவாரு நையீல்லா வேற மாரி எழுதுவாரு இப்ப அப்டியே ஆல்டேஷன் பண்ணி இப்ப வேற மாதிரி இருக்கு இனி வரு காலங்கள்ல வந்து இன்னு எவ்ளோ மாறுமோ அதுக்கேத்த மாரி மாத்திருவாங்ளோ அந்த மாதிரியில்லா எனக் கொஞ்சோ பயமாவே இர்க்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா வர்ற காலங்கள்ல வந்து பாத்தீங்ன்னா மொதல்ல தமிழ்ல வந்து எண்களுக்கான எழுத்துக்களு இருந்தது ஒண்ணு ரெண்டு மூணு அத வந்து காலப்போக்குல யாருமே அத பாக்காம்லே விட்டுட்டாங்க கணக்குல என்ன இருக்கோ அதுதா போட ஆரம்பிச்சாங்க ஆனா மத்த லாங்வேஜ் மத்த ஊர்லல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணு ரெண்டு அப்டிங்கறது வந்துட்டு அந்த மாரி படிக்கிறதுல்லாம தமிழ் எழுத்துக்கள்யுமே அத வந்து தெரிஞ்சுக்க இது பண்ணிக்கிட்டாங்க இப்ப வந்து இப்ப இருக்கற காலகட்டத்துல ஏ ஏன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்ஸ்டா கொழந்தைக போறாங்க அவுங்கவுங்ளுக்கான ஹோம் ஒர்க்லருந்தே இப்ப பாருங்க குடுத்த ஹோம் ஒர்க் ஃபுல்லாவே சேட் ஜி பி டி பாத்துதா முடிச்சாங்களே வச்சுக்லா எங்க வீட்லே எல்லாருமே
இப்போ அதுக்தா இப்ப இ என்னோட கருத்து இன்னனா நம்பி இதெல்லா அத்தியாவசியம்தா நம்ம கத்துக்னூன்றது ரொம்பவே முக்கியோ இருந்தாலவே கொழந்தைங்களுக்கு அந்த புக்கு குடுத்து நம்ம மொழிகள கத்து குடுக்குனு அத வந்து ப்ரொசீஜரா கொஞ்சுத்து கொஞ்சமாது தெரிஞ் சிக்குற அளவுக்கு நாம்ப்ளும் வந்து உடனிருந்து செய்யணுன்றதுதா என்னோட ஆசயாருக்கு
கண்டிப்பா ஆமா நீங்க சொல்றது வந்துட்டு ஏன்னா கூடவே இருந்து ஒரு ப்ராஜெக்ட்னா அத வந்து ட்டு ஒரு இத எழுதிட்டு வர சொல்லிட்டாங்கன்னா அந்தவாய்ப்பாடுன் ஒன்னுருக்கோ நம்மள்லா ஸ்கூல்ல படிக்குபோது அத பாத்து அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த பெருக்கல் வாய்ப்பாடு கூட்டல் வாய்ப் பாடுல்லா தெரிஞ்சுக்வோ இப்பெல்லா எதுவ்மே கெடயாது வாய்ப்பாடு மெமரி பண்ணணுனு நமக்கு என்ன அவசியோ அதுதா சேட் ஜி பி டி இருக்கு அதுல போட்டா வந்துரு ஆனா எக்ஸாம்ல வந்து உனக்கு தருமா சார் ஜி பி டி அத சொன்னா ஒத்துக்கற்தில்ல
அத் அதுதாம்பா இன்னொன்னு கரெக்டா நீங்க சொன்னீங்க அததா நெக்ஸ்ட்டு நா கேட்லான் நெனச்ச இப்போ இத பாத்து பாத்து நம்ப ஹோம் ஒர்க் லாம் பண்ணிட்டோம்னா அப்ப அவுங்களுக்கு அந்த புரிதலே இருக்காதுல ரொம்ப மோசமான சூழ்நெலதான நெலவிட்டு வருது
கண்டிப்பா கண்டிப்பா
ம்
நாளுக்கு நாள் மோசமான சூழ்நிலைக் தா நம்ம கொழந்தைகளு தள்ளப்பட்டுட்டு வராங்கன் சொல்லலா ஏனா இப்போ அறிவியல் வளருது வளருதுன் சொல்லிட்டு நம்மளோட அறிவ மங்க வச்சர்றாங்க
கண்டிப்பா இப்ப இனி வரும் காலங்கள்ள இனிமே இனிமே கண்டிப்பா
ஆமா என்னா வந்து முழுசா அந்த ஏ ஐ ஏ ஐனு சொல்லிட்டு அது பக்கமே இருக்காம கொஞ்சோ நம்மளோட மூளைகலே யூஸ் பண்ணணு நம்ம சிந்திக்கிற அளவுக்கு கொண்டு வந்தம்னா அது வந்துட்டு நல்லாருக்குன் சொல்லலா
கண்டிப்பாப்பா சரிங்கப்பா நாள மறுபடியு கால் பண்ற சரிங்களா
ஆ சரி ஓகே ஓகேங்க பாய் இன்னொருக்கா பேசுவோ
ம்